ஆ ஆ கேக்குது
போறியா இங்கே இருக்க செரி எ கிட்டயே பேசினு இருக்குற
அது வந்து டைமிங் கரெக்டான டைமிங் எலா கெடையாது
அதாது வண்டி வந்துச்சுனா நீ போனு
மா அவளதா அவுங்களுக்கு அங்க வியாபாரம் ஆயி ஆமா இன்னைக்கு ப டைம் ஆயிடுச்சு ஆனா ஒரு சில ஆள் எல்லா பத் பத்து மணிக்கு வர ஆள்லா இருக் இருக்காங்க தா எல்லாரு எல்லா நாள்யு பரத்துக்கு போவு மாட்டாங்க
ஓ ஆமா கரெக்ட் இதா எப்டி அத பொறுத்துதா இருக்குல்ல ஆ எல்லாமே ஒரு நாள் நெறைய வரு ஒரு நாள் வராது
ஆமா ஆமா அந்த மாரி கடதா அப்டிதா ஒரு சில நாள்லா ஆறு மணி வரைக்கு அஞ்சு மணி வரைக்குமே வேல ரொம்ப டைட்டா இருக்கு ஈவினிங்கு ஒரு சில நாள்ல மூண் ஆ ரெண்டு மணி கூட முடிஞ்சுரு மூணு மணி கூட முடிஞ்சுரு அந்த மாரி அவுங்க இன்னொரு அந்த சரக்கு பிடித்துதா
அப்டியா சேரி செரி டி சாப்ப வதிஞ்டே சாம்பார் வச்சே சாத அடிச்சே தொட்டுக்க எதுவு செய்ல வத்தல் பொரிச்சுகலா இந்தே அப்பறம் வந்து எ பையனுக்கு சாப்பாடு எடுத்தனு போனு கரெக்ட்டா ஒரு பதிநோன்முக்கா இங்க இருந்து கெழபி எத்துனு போயி சாப்பாடு பக்கத்துலியேதா குடுக்கணு குடுத்துட்டு வந்துருவ அவ்வளதா குடுத்துட்டு வந்தன்னா நா ஃப்ரீதா அது போய் ஈவினிங் வரைக்கு நா ஃபிரீயா தா இருப்பே ஏ பைய மூன்னு மணிக்கு வருவா அது வரைக்குமே நா ஃபிரீதா திரியோ கிளாக் மேல அவ வந்தா என்னால ஃபோனே பேச முடியது கத் த்துவ வன வன அதுக்கு அப்புறோ நைட்டு அதுக அப்புறோ நா கொஞ்சோ ஃபிரியிடும் அவ வந்து செட்டல் பண்ணோனே எல்லாமே குடுத்துட்டு ஒக்காரவஜி பொம்படம் பாத்தன்னா பாப் ப்பா அப்பிடிதா அது வெரிக்கு நா கொ ஃப்ரீயா இருப்பா ஃபோன் பேசுவா அதுக்கு முன்னாடி நீ எப்பியாது அதாது உனக்கு கால் முடிஞச்சின் வச்சி கோய நீ யார்ட்ட பேசுவ அடுத்து து உ ஃப்ரண்டு கிட்ட பேசு உ ஃப்ரெண்டு கிட்ட பேசு அடுத்தது
அதுதா ஃப்ரெண்டு கிட்டதா பேசுணு
ஆமா அவகிட்ட பேசுது எத்தன கால் முடிஞ்சுக்குது
ம் குடுத்துருக்க நா தியாம்
ஏ அந்த ஆப்ளே இருக்கும் பாரு அதல்ல நம்பர்
நெறைய இருக்கு ஆனா யார் வந்து கேலு யாரு பாயின்னு தெரிய மாட்டேது
நே அல நா நேம பாருடி
நா அது மாரிதா நம்பி பிரியங்கான் ஒருத்தங்கன் சொல்ட்டு ஃபோன் பண்ணே
அவங்க ஜென்ஸ் பேச அப்பவிட் ட்டுரு
ம் அதனாலதா ஃப்ரெண்டு் சொல்றது மட்டு பேசுறே
அவ்ளதா உட்டுட்டு போயிடா அது வரைக்
ம் எங்க வீட்ல மேம் கேள்ஸ் கிட்ட பேசுறதுக்கே எங்க அப்பா ஸ்டிக்ட்டா இருக்குரு பாய்ஸ் கிட்டலா பேசனா அவ்ளதா நா நம்பர் குடுக்குறே நா நேத்தே நெனச்சே மறந்துட்டே புரியலங்கா
சரி அவள அவதா எனக்கு ஃபோன் பண்ண முடியு அவ டாஸ்க் முடிஞ்ஞாலும் முடியாடாலு அவதா எனக்கு ஃபோன் பண்ண முடியு நீ குடுத்து நேம் சொல்லு ஏ அவள சொல்ல சொல்லு நா உ பேர் சொன்னா நா பிக்கப் பண்ணிப்பே அவ்ளோதா
உ அத நா அபினு சொன்னேன்ல்ல அபிகட்டசொல்றே
சொல்லு லைன்ல அப்பதா அந்த ஆப் உள்ள போவே
ஆ செரி செரி
ட்ஸ்அப்ல வந்துமேசேஜ் பண்ணிட்டு வர சொல்லு சரியா
உ
உ அவ்வளதா அது மட்டு தா நீங்க என்ன சாப்பாடு செஞ்சீங்க
நானு
நீங்க என்ன சாப்பாடு செஞ்சீங்க
நார்மலாணா சாப்பாடா கால இட்லியாதா சட்னி மதியத்துக்கு தயிரு அவளதா சிம்பிளா முடிஞ்சிச்சு எனக்கு உ தயிர் கு மோர் மொளகா செய்வாங்க
இப்ப தாண்டி சூப்பரா இருக்குமே எனக்கு புடிச்ச டிஷ்டி அது
உ அப்பாகு அதா புடிக்கு எனக்கு மீன் கொழம்பு கொஞ்ச இருக்கு
தெர்மா
மாடு இருந்துது வித்துட்டோ வித்துட்டோ உ மாட்லா பாக்க முடியலக்கா ரொம்ப கடல டைட்டா அதனால மாடெல்லா வச்சுக்க முட்ல
உவங்க அம்மா அப்பா டெய்லி வீட்ல வேல செஞ்சுனே இருப்பாங்லா
ரொம்ப டைட்டுக்கா உடம்பு சரியங்களாக்கா எல்லாத்துக்குமே ஒரு மாரி சோகமா சோர்ந்து போயடுறாங்க
உழைக்கிறாங்கடி கஷ்டப்படுறாங்க எல்லா உனக்காகதா நகலா நீங்க எடுத்து வச்சிகிரீங்களா ய இல்லையா நீப்பப்பா நக ஏதாவது எடுத் வச்சுறாங்களா உனக்கு இல்லையா
ஆஅதெல்லாய் க்கு எல்லா எல்லா முடுஞ்சித்து க்காதலா
எப்பயோ முடிச்சீங்களா இல்ல இப்பதா எடுத்து
இ போன வருஷம்லா போன வர்ஷ் ல்லா முடுஷ்டாங்க எல்லாமே எடுத்துட்டாங்க
ஏன்னா ரேட் இப்ப ஏறிடுச்சு
ஆமா இப்ப நாங்க ரீசெண்ட்டா வளையல் வாங் போனோ அதுவே வந்து ரொம்ப ரேட் இப் அதிகோ வளையல் ஏற்கனே எடுத் இது சைஸ் பத்தாம மறுபடியு போய் எடுத்தோ
ஏண்டி ஒன்ன இப்டி போயிரு
என்ன எட்டு போய்தா இருக் எத்தாங்கா எ கை மறுபடி குண்டாய்டுச்சு
வலையல்லா வளைகாப்புக்கு தண்டி எடுப்பாங்க சரி உடு முன்னாடிய எடுத்துட்டு அப்ப வளைகாப்புக்கு என்னப்
அதுதா தெர்ல எங்க அப்பாக்கு இப்பு எல்லா இடத்துக்கு இப்ப வட்டாரு எங்க அப்பா எங்க அம்மா வந்து வளர் வளகாப்புக்கு போடலா இப்ப எடுத்து அது அதுதா சொல்றேங்க எங்க அம்மா வச்சுடு நா அத வழக்காப்புக்கு போட்டேன்னு தா சொல்லியிருக்காங்க
ஆமா எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு னா அப்பறோ என்ன பண்
ஆமா அவுங்க தா கஷ்டப்படு எனக்கு புரியுது நாலா போமாட்டே ம் சொல்ட்டே நம்ம எடு த்து வச்சுருந்தே ஏன்னா அப்ப ரேட்டு எப்டி இருக்குமோ தெர்லம்
ஆ உ
ப்ப எடுத்து வச்சுக்கீங்க நா சொன்ன காயின்சே எடுத்து வச்சுன்னா அப்ப மாத்திக்கங்கன்னு அவுங்க தா வலையிலா எடுத்துட்டாங்க
ஆமா காயிலா வச்சு கூட மாத்திவே கரெக்ட் டான இதுதா அங்கு சொல்றட்டு
காயின்ஷ் எடுத்து வச்சுருக்காங்க நமர் தா ம் மாப்பிள்ளக்கு வரு அதுனால மாப்பிளைக்கு காய்ன்சு எடுத்து வச்சுக்கிறாங்க மாத்திக்கலான்னு
ஓ அவுங்களுக்கு புடிச்ச மாரி அந்
ம் ஒருவந் ஒண்ணு எடுத்து வச்சுருக்காங்க
ம்ம்ம் ஆமாண்டி எல்லாருக்கு எனக்குமே அப்டிதா அஞ்சு போண் மாப்பிளைக்கு போட்டுவுட்றாங்கப்பா எது எப்டியோ
ஆமா
அது மீதி அபி ஆமா இன்னு நல்ல பையனா பாத்து குடுக்குறாங்கல்ல அவுங்க வச வசதியா எப்டி வாலு கொஞ்ச வசதியா பத்தாண்டி குடுப்பாங்க எல்லாருமே நம்ப அவுங்க இருங்கிறத விட கொஞ்ச வசதியா பாத்தா குடுப்பாங்க
ஆமா
அப்டிதா எதிர்பாத்தே பாப்பாங்க
எங்க வீட்ல கொஞ்ச ஓகேதா எங்க வீட்டு சைடு ட்டு எங்க அப்பா எனக்கு நெறைய இது செய்யணு செய்யணு நெறைய ஆச இருக்கு நா தா ஒத்துக்க மாட்டேன்னு ஃபீல் பண்றாங்க
இயா
ஆமா எங்க அப்பானா உனக்கு நீ விருப்பப்பட்டானா உனக்கு கார் கூட வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க
அப்டியா
தா ஆனா எனக்கு நா ஓகே தா அ ஒரு மாரி தெளிவா பேசல அதனால கொழப்பத்துல இருக்காங்க
அவுங்களால முடிஞ்சா செய்ய சொல்லு இல்லனா வேணா
நா உனு வேற எது வேணு வேணு அப்படில்லா கேக்கல அவுங்க வாசையா
விடு செய்யறத வாங்கிக்கோ அப்பறம் கெடைக்காது
ஓ தம்பி இருக்குறால்ல தா அடுத்தது அதா பாப்பாங்க
ம்
அது வர்ற மாப்பிள்ளய பொறுத்து தா இது ரொம்ப வசதியா இருந்தா கார்ல எடுத்து வப்பாங்க
அப்டிதா சொ சொல்லிருக்காங்க வசதியா இருந்தா அது மாம் கார் எடுத்து தரும் இல்லனா வேணான்னு தா சொன்னாங்க ம்
இது பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்களே எல்லாம சொல்லி
ம் ம்
எனக்கு அந்த அளவுகெல்லா கார் எடுத்து வக்கிறல்லா வண்டிதா எடுத்து வச்சாங்க அவ்ளோ வசதிய இல்ல நீங்க கட ஓனா வச்சுக்கிறீங்க நல்லா நில இருக்குதானா பத்து ஏக்கரு அத வச் சப்டியே எங்க பாக்கணு
பெருசான நெல இல்ல வீட்டு பின்னாடி தென்னந்தோப்பு இருக்கு ஆனா அது எத் எவ்ளோ இப் அத்தன ஏக்கர் அப்பலா எனக்கு தெரியாது
ம் அப்பிடியா அதையுமே பிரிக்கணுமா இப்பல்லா ஓன் பி சினஸ்தாண்டி ந
அதுதாங்க்கா நா அப்பா கூடயே இருந்து பாக்குறேல்ல அது வெச்சு சொல்றே
ஆமா சொந்த வீட்ல இருக்றது அவ்ளோ கா சு
ஆமா
பண்ணவு நம்ம பாத்துக்கலா ம் வேலைக்கி போனாலு கஷ்டோ பயிர் வ ச்சாலு ஒரு தடவ நல்லா குடுக்கு ஒரு தடவ மோசோ பண்ணிடு
ஆமா
அப்டிதா போவுமே என்னா பண்றது நீ என்ன பண்ற ன்ற அப்பிடியா என்ன அந்த கேருமாவா என்ன திடீர்னு கேர்மாவு மாவு அட இன்னக்
நெறைய மாவு இருக்கு கூழுக்கு அர்ச்சுனு வந்து வச்சே அந்த மாவு வேஸ்ட்டா போதுன்னு சொல்ட்டு பண்ணி் குடுத்தாங்க
ச்சு செய்றீங்ளா ஆ உனக்கு புடிக்குமா கூழு
ஆனா வீ ட்ல எல்லா குடிப்பாங்க
எனக்கல்லா புடிக்காதுடி இப்பனா எதோ ஒரு கிளாஸ் குடிப்பே சத்துமாவு நா குடிப்பே நாங்களே செஞ்சி
ஆ வெயில் நாளு இல்ல அதனால
ஆமா வெயில்ல எது நல்லது ஒடம்புக்கு நல்லதா சாப்டுங்க அப்டிதா நால்லா எல்லா சாப்பட்றே நேச்சுரலா ஓரளவுக்கு எல்லா சாப்பட்றாங்க இது ஒரு நீயுமே அந்த மாரி சாப்டு நல்லா ஒடம்ப நல்லா வச்சுக்கோப்பா நீ சக்கர போட்டு சாப்டுவியா எப்டி அப்
சக்கரையா எது இல்லக்கா நார்மலா சும்மவே சாப்டுவே
பரவாயில்லையே நா ஆனா சக்கர சாப் எந்த ஒரு பொருளுமே சக்கரயில்லாம எனக்கு வாய்ல எறங்காது வந்துரும் வர காபி டீ
உ உ மாட்டே
எவ்ளோ நல்ல புள்ள இக்குரடி இந்த காலத்து காஃபி டீ குடிக்காத புள்ளயா குளிர்காலோ இருந்தாலு குடிக்க மாட்டியா எப்டி தாண்டி இருக் க்கிற
சு
நல்ல பிள்ள நல்லா பழக்கோ நா கூட எ பையன டி காஃபியே பழக்கப்படுத்தாம வச்சுக்கிறே அவனுங்க அந்த பழக்கமே வரக்கூடாது சொ பால் தா குடுப்பனே பால் மட்டு தா கொடுப்பே எ பசங் உ நைட்ல மட்டுதா அது பாலல எதுமே காலஸ் சத்துமாவு குழு குடுத்துற எ பசங்களுக்கு யே கால்ல எப்பயுமே சத் துமாவு கூழ் குடிச்சிருங்க அவ்ளதா உங்களுக்கு டியு கடையாது ஒன்னு கடையாது கால சத்துமாவு கூழ் தா வேற எதுவு இல்ல எல்லாமே நட்ஸ்லா போட்டு நானே அரப்பே இப்ப வீட்ல நானே செய்வே எல்லாத்தையு எல்லா நட்ஸ் போட்டு அது வீட்லயே செஞ்சு நானே அதே தொழவி கொடுத்துருவோ கால்ல பால் ஊத்தி டேஸ்டா இருக்கு ஆதுல அதெல்லா அப்டியே செஞ்சு குடுத்துருவ காலையில உங்க அம்மா அப்பா டீ குடிப்பாங்களா
அவங்க குடிப்பாங்க நா மட்டு நா குடுக்க மாட்டே அவங்க ரெண்டு பேரு குடிப்பாங்க ஒரு ரஸ்க் இருந்துதுனா எப்பனா டீ சாப் ப்போ மழ டைம்ல எப்பன்னா ம் ரஸ் க்கு கொஞ்ச புடிக்கு அதனால சாப்டுவ டெய்லிலா சாப்ட மாட்டாங்க ம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இல்ல எங்க அம்மா வீட் ல எல்லாரு பால் ஐட்டல்லா சாப்டுவாங் எனக்கு சின்ன வயசுலருந்தே பால் தயிர்லா புடிக்காது
தயிர் புடிக்காதா தயிர் நல்லதாச்சே சாப்பட்லால்ல நீ
ந்தி வந்துரு அதல்லா சாப்ட்டா ம் எனக்கு தயிரு பால்லா புடிக்காது அதனால நா டீ காஃபி குடிக்க மாட்டே அதிகமா
ம் ம் அ
ஆஹா வாந்தி எடு பால்கோவால்லா இதுவரைக்கு நா வாழ்க்கைல சாப்ட்டதே இல்ல
தோபா இருக்குபார் சாப்டு வாங்கி யேன் பைய சோளோ ஸ்வீட் கான் குடுத்தேண்டி அவ வந்து அது வேணா இன்னு வேணு வேணுனு கேட்னு இருக்குறா
வேணு வேணுன் நின்னுனே இருக்குறா இப்ப நா அத வந்து மறய வைக்க போறே அதெல்லா சாப்டமா ட்டானாடி அத விட டாஸ்க்கே பசங்கள வளக்றதுதா ரொம்ப கஷ்டோ சாப்டவே சாப்டாது நம்ம உயிர எடுக்கணுனு எனக்குனு இல்ல எல்லாருக்குமே அதா டாஸ்க்கு சாப்டவே சாப்டாதுக உயிர எடுக்கு சாப்ட்டாதான நமக்கு சாப்டவே சாப்டாதுங்க கடுப்பா இருக்கு நமக்கு
இப்போ இன்னொரு கால் பண்ண முடியு போல இருக்கு பண்ணி பாக்கட்டா ம்